அங்க பேசலாமா
ஆ பேசலாம் எத பத்தி பேசலா
அ அந்த பழையே பழையேக நினைவுகள் ச்சு உம் மலரும் நினைவுகள் சொல்லுவோம்ல பழையது அஹ் அத பத்தி பேசுவோம் அப்படின்ற நம்ம சின்ன பிள்ளையில உள்ளது அஹ் உ உங்க சைடு கொஞ்சோ சத்தமா இருக் அத மட்டும் கிளியர் பண்ணிக்கிடுங்க
ஆஹ் செரி இப்போ இப்ப இப்ப கிளியரா இருக்கா
ஆஹ் செரி இப்ப நம்ம சின்ன பிள்ளைகயெல்லா பாத்திங்கன்னா நம் நம்ம தாத் தாத்தா பாட்டி வாழ்ந்தது ஒரு மாறி நம்ம அம்மா அப்பா வாழ்ந்தது ஒரு மாறி நம்ம வாழ்றது ஒரு மாறி நம்ம பிள்ளைக வாழ்றது ஒரு மாறியா இருக்கு நம்ம சின்ன பிள்ளைகள பாத்தீ ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ
உம் ஆ ஆ சொல்லுங்க அம்மா இப்ப வாழ்க வாழ்ந்தது வேற நம்ம வேறன்னு சொல்லிரு
ஆஹ் ஆமா ஆமா ஆமா ஆமா அப்ப நம்ம எல்லா எங்க தாத்தா எல்லா என்ன பண்ணுவாருன்னா அந்த காலத்துல வந்து வண்டி மாடு பூட்டிக்கிட்டு ம் சந்தைக்கு போவாரா உ வண்டி மாடு பூட்டிக்கிட்டுதா போவாங்கன்னா அத வந்து அப் அப்பெல்லா காசு வந்து காலண்ணா அரணா எட்டணா அப்படின்னு சொல்லுவாங்க
ம்
அஹ் அது காலனா அரணா எட்டணா அத கொண்டு போயே வந்து வண்டி ஃபுல்லா ஜாமான் வாங்கிட்டு மீதி காசு இருக்குமா
உம்
அத சந்தைக்குன்னும் வண்டியில தான் போவாங்களாம் நம்ம அம்மா அப்ப எல்லா பாத்தீங்கன்னா வந்தது வாழ்ந்தது வந்து பத் அஹ் அ அது இப்ப இது பத்து பைசா, இருபது பைசா, அம்பது அந்த மாறி காசுல வாழ்ந்தாங்க நம்ம வாழ்ந்தது வந்து ப்ப காரூவா, அம்பது பைசா அந்த இதில் நம்ம பிள்ளைகள் வாழ்றது ஒருவா, ரெண்ட்ரூவா அது மாறி அந்த மாறி சுட்டுவேஷன் மாறி மாறி மாறி ஒவ்வொரு தலைமுறையா காசெல்லா அப்டி மாறி வந்திருக்கு நம்ம சின்ன பிள்ளையில வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு மரத்துல ஏறி ஒரு நவாப்பழத்தை பறிச்சு திம்போம் ஒரு ஒர் பக்கத்து வீட்ல போய் ஒரு கொய்யா பழத்தை பறிச்சி திம்போம். அப்படி இருந்தம் நம்ம பிள்ளைங்களுக்குல்லே எல்லாக் கடைல வாங்கி குடுக்கு டுகிரமாரி யாயிருச்சி ப்ப வீட்லல்லாம் எதும் நம்ம ப் புள்ளேளலாம் பாத்திங்கன்னா நம்மெல்லாம் போயி இவ்வ இவ பக்கத்துல போயி வெளியில போய் வெளையாண்டுட்டு நம்ம சாயங்காலம் வருவோம். நல்லா ப்ரீயா சுதந்திரமா இருந்தம். ஆனா நம்ம ப் பிள்ளைவளை அப்டி அனுப்ப முடியல இந்த காலத்தில ல்ல அப்படி ஒரு இதா இருக்கு. நீங்க உங்க சின்ன பிள்ளைல நீங்க எப்படியிருந்தீங்க.
ஆ கரெக்ட் தா நீங்க சொல்லும் போதே எங்க க அ கொள்ளுப்பாட்டியெல்லாம் ன்ன ன்ன பண்ணுவாங்கனாக்கா அடுக்கு பானருக்குல்ல அந்த அடுக்கு பானையில்ல தா தங்கமே வச்சிருப்பாங்களாம் தங்க சங்கிலி மோதரம் அத அ நா ஏன்னா அட்டிக அப்றம் அந்த காசிமால இதெல்லாம் வச்சிருப்பாங்களாம் அப்புறம் வந்து எங்க அம்மான்னா க என்ன பண்ணுவாங்கனாக்க அடுப்பாங்கரையில ஏனா அப்பாவுக்கு தெரியாம பிள்ளைங்களுக்கு எல்லா வா பண்ணணு வைக் கனு பண்ணனுன்றதுக்காண்டி நெறைய கிச்சன்லதா அந்தந்த எடத் த்துல அம்மா ஆமா காசு வச்சது நா பாத்திருக்கே எனக்கு வெவரோ தெரிஞ்சப்பல்லா எ பேங்குக்கு இங்கெல்லா ப்பல்லா அம்மாவுக்கு தெரியாது
இல்ல இல்ல பேங்க்கலாம் அப்பக்கி இல்ல இப்பதா பேங்கு இதெல்லா ம்
அப்ப தரதெல்லா அப்பா தரதெல்லா என்ன பண்ணுவாங்க சிறுவாடுன் சொல்லுவாங்க இல்லயா அப்டி முடிச்சு முடிச்சு முடிச்சா பண்ணி அப்பிட்லா வா அங்கங்க வச்சிருப்பாங்க அம்மா அப்புரோ தேவப்படும்போது அந்த மாரிதா எடுத்து சலோ பண்ணுவாங்க இப்ப எனக்கு என்ற பத்தத்தை இல பாத்தீங்கன்னா எங்க அப்பா நான் பந்த நான் வந்து அண்ணாமலை யுனிவர்சிட்டில தான் படிச்சேன் எம் எஸ் பி எம் ஃபில் எம் எட் பி ஹச் டி வரைக்கும் பண்ணிருக் க அங்க வந்து எப்படின்னாக்க எங் அப்பா பேங்க்ல எனக்கு காசு போட்டுருவாங்க பிள்ள காசு இல்லன்னு கஷ்டப்பட கூடாதுட்டுன்னு அப்பப்ப வந்து அந்த காலத்திலே இப்போ நான் படிச்ச இப்ப நான் ஒரு ரிட்டயர்டு் பிரின்சிபல்னு வச்சுக்கே பரபசர்னு வெச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி எங்க அப்பா என்ன பண்ணுவாங்க என்னோட அக்கௌண்ட்ல காசு போட்டு அப்பண்ணைய எடுத்து அந்தம செலவு அழிச்சிட்டு வருவேன் இதுல என்னன்னாக்கா எனக்கு மலர்ந்த மலரும் நினைவுகள் சொல்லியிருந்தாக்க எனக்கு கண்ணுல அப்படியே நிக்கிற காட்சி என்னன்னாக்க நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா வந்து பிசினஸ் நெறைய ஆட்கள் வந்து கடையில இருந்து வேல செய்றவங்கல்லாம் வீட்டுக்கு வருவாங்க போவாங்க எங்க அம்மா பயங்கர குக்கு அவ்வளோ டேஸ்ட சமைப்பாங்க அப் அப்பப்போ எப்போதும் கூட்டமா தான் இருக்கும் எங்க அப்பா பிரரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க எல்லா சமைச்சு சாப்பிட்டு அப்படி நல்லா இருப்பாங்க ஆனா என்னன்னாக் எங்க படிப்பு வந்து டிஸ்டர்ப் ஆகுது சொல்லிட்டு என்னய என் தங்கச்சி என்ன பண்டாங்க மிஷன் காண்வென்டுனு ஒரு கான்வெட்ல கொண்டு போய் கிறிஸ்டியன் கான்வேன்ட் கொண்டு போயி கிறிஸ்டியன் கான்வென்ட் அதுல சேத்துட்டாங்க எங்கல அங்க சேத்துட்டனால அங் ல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்கும் நம்மள தான் பாய சுத்தணும் நம்ம தான் குளிக்க போணும் ஆஹ் நம தான் நம துனியா வெச்சுக்கணும் நம்ம டாய்லெட் கூட நம்ம தான் அது காந்திஜியினால பவுண்டேஷன் போட பட்ட ஸ்கூல் அது அன்னி பேசன்ட்தா அத இன்னகிறட் பண்ணி வச்ச ஸ்கூல் அது சேவா மந்திர் சொல்லிட் டே டேனிஷ் மிஷின் கான்வென்ட் அதனால நா என்ன பண்ணுவனாக்க ஓடுவோ காலேல அஞ்சு மணிக்கலா எழுப்பி வுட்ருவாங்க ஓடி போய் பெரிய தொட்டி இருக்கு அதுல எல்லாம் தண்ணி மூண்டு மே மேல ஊத்திகிட்டு குளிச்சிகிட்டு அப்டியே கும்ப கும்பல்லா வருவா வந் அவுங்க அவுங்க பாக்ஸ் ரூம்னு இருக்கு அதுல தா டிரெஸ் எல்லா வச்சிருப்போ பைய போட்டுகிட்டு வருவான் அதுக்கப்பறம் உடனே பிரேயர் இருக்கு அதுக்கப்பறம் வந்து மில்க் தருவாங்க அதுக்கப்பறம் டிஃபனு அந்த மாரிலா இருக்கு அந்த மாரிலா நம்ம வளந்த வாழ்க்க ஆனா இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு வந்து ஓடி ஓடி ஊட்டுறோ அதுங் வந்து சாப்ட மாட் டங்குது அது இல்லாம எங்க எங்க அம்மா அப்போலா வந்து விசிட்டர்ஸ் பேரன்ட்ஸ் டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க மாசத்துக்கு ஒருக்கா தா வரலா அப்ப எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு மாசமும் வரும்போது அவ்ளோ ஆசையா பிள்ளைங்க இப்ப இது மாதிரி இருக்க ஆமா அது மட்டும் இல்ல அவ்ங்க சாக்கோ அம்மான்னு சொல்லிட்டு அந்த மதர் ப்ரவின்சல் இருப்பாங்கள அந்த ஹெட்டா அவங்களுக்கு அதிரசன்ன முறுக் குண்ணு ஏன்னா செட்டியார் பலகாரனா அவுங்க விரும்பி சாப்டுவாங்கட்ன்னு அந்த மாரி பண்ணிலா எங்க அம்மா போட்டு வருவாங்க ஒரு தடவ என்ன பண்ட்டன்னா நான் யூரின் போயிட்டே நா ஒரு ஒரு சிக்ஸ்த் ப முடிக்கற வரைக்கு யூரின் போயிருக்க பாத்து துக்கங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அடிச்சி அசம்பிளில நிக்க வச்சி அடிப்பாங்க ச் அந்த மாரி பயங்கர ஸ்ரிக்ட் டு ஸ்கூலு பட் நல்ல ஸ்கூல்ன்னு வச்சுக்கோங்களே அது இன்னு என்னுடைய கெஸ் ஸ்கூல் நினைவுகள்ளா அப்டியே இருக்குது அப்டியே நான் ஸ்கூல் ஃபஸ்ட் வருவே க்ளாஸ் ஃபஸ்ட்டு வருவே ஒரு தடவ ஒரு பொண்ணு வந்து ஹிஸ்ட்ரில என்ன விட ரெண்டு் மார்க் கூட எடுத்துச்சுன்னு அப்டியே ரோ அப்டியே ரோட்ல உழுந்து உருண்டுகுட்டுப் போறே அழுதுகுட்டு அப்டி அப்புடிலா வந்து படிப்புல ஒரு இன்ட்ரெஸ் து நெறைய தாளந்துகள் நா ரெண்டாது படிக்கும் போதே கலெக்டர்ட வந்து நேருவ பத்தி பேசி அ நேருடைய ஆட்டோபயோக்ராஃபி எனக்கு ஸ்பீச்சுக்கு குடுத்தாங்க அந்த மாரி திறமைகள்லா ஒழாக்கு குடிய ஒரு பள்ளி அதே சமயத்துல கண்டிப்பா இருக்கக்கூடிய அப்பல்லா வந்து ப ப்ரேசியர போடக்கூடாது பாத்துக்கங்க இப்பல்லாம் இல்லயா இப் ப்பல்லா அடக்கமில்லாத ஒரு டிரஸ்ஸு இதெல்லா நடக் குது அப்பல்லா வந்து ந நகம் வெட்ட நகோ வெட்டி இருக்கணு அ ரெட்ட பின்ன போட்டுமுக்க ரிப்பன் பக்க வெச்சு கட் கட்டி மேலத்தூக்கி கட்டி இருக்கணு
ஆமா நீங்க சொல்றது கரெட்டு ஆ நா எங்க சைடு பத்தீங்கனா நா எனக்கு நினைவுகள் வே இல்ல நாங்க வந்து எதோ ஒன் வோ எங்க டீச்சர் வந்து மாட்கர் மார்க்கரெட் ரேடி அ மேரின் பேரு அவுங்கள் பேரு அவுங்க வன் டீச்சர் அந்த டீச் சர் என்ன பண்ணுவாங்க அப்ப வந்து உள்ளூருக்குள்ளயே சின்ன அஞ்சாவது வரையுருக்கு பள்ளிக்கூடோ நாங்க அந்த டீச்சர் வந்து நடந்து வருவாங்க அந்த ஆத்துக்கரையில வந்து நடந்து வருவாங்க அப்பா நாங்கெல்லா புள்ளைகலெல்லா நானு அந்த டீச்சர் உட்டு லஞ்ச்சு பேக்க வாங்கிட்டு வர்றதுக்கு போட்டி போட்டு ஓடுவோ டீச்சர் அங்கெ வ நடந்து வந்துட்டு கே நாங்க ஓடி வாயின்ட்டு வருவோ அவுங்க டீச்சர் வந்துட் டாங்கனு தெரிஞ்சுச்சுன்னா இங்கேந் நடந்து ஓடி அந்த பேக்க வாங்கிட்டு வர்றது போட்டி போடுவோ போட்டி போட்டு வாங்கியாந்து குடுப்போ டீச்சர் என்ன பண்ணுவாங்க சாப்பாடெல்லா கொண்டு வருவாங்க எக்ஸ்ட்ரா புள்ளைங்களுக்கு வீட்ல ம ஸ்கூல்லயே சத்துணவு குடுப்பாங்க
உம்
பண்ணுவாங்க சாப்பாடு கொஞ்சோ கூட கொண்டு வருவாங்க அந்த கேரியர்ல கொண்டு வருவாங்க என்ன பண்ணுவாங்க அவுங்க என்ன அவுங்களுக் தேவையானாத எடுத்து வெச்சுட்டு எங்கள்ட்ட குடுப்பாங்க அ எல்லாரு ஷேர் பண்ணி சாப்புடுங்க ஒ அத நம்ம வீட்ல வந்து வீட்டுல சா வீட்லெந்து நம்ம லஞ்சு கொண்டு வற மாரி இருக்கூ நல்ல சாப்பாடு அது. அது ஒன்னு வந்து இருக்கூ இன்னொன்று என்ன பன்றுவோ ஸ்கூல்ல வந்து இ சாக்பீஸ வந்து திருடிட்டு ஓடிருவோ வீட்டுக்கு. அது சாக்ப்பீஸ் எல்லா அப்ப வந்து ஸ்கூல்ல இக்கே எ அப்பெல்லா ஜாக்பீஸ் வந்து கடையிலல்லா கெடைகாது. இது மட்டு தா குச்சி மட்டு தா கெடைக்கு. சிலேட்டு குச்சி மட்டுதா. நாங்க என்ன பன்றது நம்ம டீச்சர் எழுதிட்டுருக்கு கு எழுத முடியாத கீழ தூக்கி போடுவாங்க பாருங்க. சின்னம்மா எழுதிட்டு போட்ல எழுத எழுத சின்னூன்டா இருக்கு அததூக்கி கீழ போடட. போஹா, அது பொறுக்கு அத எ அதை எடுத் க்கிறதுக்கு பொறுக்குறது அவ்வளோ போட்டி நடக்கு அப்புறோ என்ன சொல்லுவாங்க டீச்சர் வந்து கண்ணாடி டேபிள்ல இருக்கு. கண்ணாடிய எடுத்துட்டு வாங்க அப்படிச் சொல்லையில. போட்டி போட்டு ஓடியு அந்த கண்ணாடிய எடுப்
அது மட்டு இல்லைங்க இப்ப நீங்க அந்த கிராமத்துக்கு ஒரு அட்மாஸ்பியர்ல படிச்சத சொல் டுறீங்க ரொம்ப ஒன்னுல புடிக்கே ரொம்ப எஞ் ஜாய் பண்ற மாரி அந்த ஒரு டீச்சரு ஸ்டுடெண்ஸ் குள்ள ஒரு அன்பு பரிமாற்றோ ஒரு அக் அக்கர எல்லா நெறைய இருக்கு பாருங்க. அது மட்டு இல்ல. அவுங்கவுங்க தோட்டத்துல என்ன வெளையுதோ எல்லாத்தையு எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போங்க முருங்ககாயினு கத்தரிக்காயினு ஆ கம்புனு அதுன்னு இதுனு டீச்சருக்கு குடுக்கறதுக்கு எடுத்துட் போவங்க வேர்க்கடல ஆமா அதெல்லா அது ஒரு படிப்புங்க அது அந்த கால எல்லா திரும்ப வரவே வரா.
அ அப்ப வந்து பாத்தீன்னா போ அப்பல்லா வந்து இப்பல்லா நம்ம வீட்டுக்குள்ள பாத்ரூம்ல தா குளிக்கு அப்பலா பாத்தா ஆத்துல தா போய் குளிப்போ டொம்மு டொம்முனு வெயில இருந்து கரையில இருந். இவ்ளோ உள்ள ரா ஆத்துக்குள்ள உழுந்து உழுந்து குளிப்போ வீட்ல உள்ள கம்பு எடுத்து து வந்து வெரட்ற வரை கண்ணு செவக். இக்குர வரை குளிப் இப்போ ஆத்துல இப்போ ஆத்துல தண்ணியு வரு. இப்போ வர்றதில்ல வந்தானா அது சுத்தமாவு இருக்கிறது இல்ல.
ஆ ஆ ஆ போன எல்லா அடிச்சிட்டு போயிடுது இப்பெல்லா ஆமா ம் ம்
குளிச்சிட்டு தா இருக்காங்கன்னு கிராமத்து சைடே
ஆமா
இப்பலா அந்த சுத்தமா இல்ல முன்னாடி மாதிரிலா இல்ல இப்போல்லா எல்லா சாக்கடைய போடுறாங்க குப்பை அள்ளி அதுல கொட்டுறாங்க எல்லா கழிவையு அதுல போறாங்க அது வந்து ஒரு சுத்தமா இல்ல இப்பைக்கு உள்ள அ அப்ப வந்து பண்டிக காலத்துல எல்லா பாத்தீங்னா ஆ பண்டிகை தீபாவளி பொங்கல் வந்தா தா பல வீட்டில வந்து இட்லியே தோச சுடுவாங்க அதுதா நம்மளுக்கு பலாரம் அப்பல்லா சின்ன பிள்ளையெல்லா பாத் திங்குதுங்க தீபாளி பொங்கலுக்கு தா இட்லியே சுடுவாங்க நம்ம ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்தா தா அம்மாச இது மாத்ரி ஒரு ஃபங்க்ஷன் வந்தாதா வந்து அ வீட்லியே இட்லி சுடுவாங் இப்ப டெய்லி கால்ல இட்லி சா சாங்கால இட் ட்லி மத்தியான இ ட்லி எப்போ நெனச்ச நேர வேணும் ஆனாலு சுடுவோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரஸ் எடுக்கிறது பதலா என்ன பண்ணுவோ இல் காசு இல்ல அப்டின்னா என்ன பண்ணுவோ அந்த பெ தீபாளி பொங்கலுக்கு கூட யூனிஃபார்ம் எடுத்து குடுப்ப நமக்
ஆமா ஆமா ஆமா சரி சரி தோழி இந்த காலை வேளையில ரொம்ப ஆரோக்கியமான வா க டாபிக் பத்தி ரெண்டு பேரும் பேசிருக்கோ நெனைக்கிறே மலரும் நினைவுகளா இருக்கும் ஆமா மலரும் நினைவுகள் இறைவனுக்கு நன்றி நம்ம இ இதே இதே தொடர்புலருந்து நம்ம பேசுலாம் பல விஷ்யங்கள நம்ம பகிர்ந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் தோழி நன்றி
நன்றி நன்றி